என்ன பண்றீங்க சாப்டீங்ளா சாப்டாச்சு நீங்க சாப்டாச்சா எல்லா நா சாப்பிட்டாச்சு கொழந்தைங்களுக்கு சமைச்சது மீதி இருந்துச்சு அதையவே சாப்பிட்டுட்டேன் வேற என்ன நமக்குன்னு போய் தனியா செய்யறதுன்னு
காலைல சென்
இது சாப்டீங்ளா ஆஹ காலைல சமச்சத சாப்பிட்டாச்சு ங்க மதியந்தான் சமைக்கணு என்ன கத்திரிக்கா குழம்பு வைக்கலான்று இருக்கேன் உங்களுக்கு எதாவது அத பத்தி தெரியுமா எப்படி வைக்கிறது அப்படின்னு
என்ன கத்திரிக்கா நீங்க நார்மலா எப்படி வைப்பீங்க என்ன கத்திரிக்காவ நல்லா க
ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேணா ஆஹ ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சமைச்சிருக்குங்க ஒரே ஒரு டைம்தா எண்ண கத்திரிக்கா கொழம்பு வச்சிருக்க கத்திரிக்காவ எண்ணெய்ல ஆமாமா மா ஒரு சிலர் வந்து தேங்கா அரச்சு ஊத்தாம வெப்பாங்க தேங்காய் வெச்சு ஊத்துனா நல்லா இருக்குமா இல்ல தேங்கா இல்லாம ம்மா வெறும் புளி மட்டும் வெச்சா அது நல்லா இருக்குமா புளி புளி மட்டு வெச்சோனா நம்ம மல்லித்தூள் போட்டோனா கொஞ்சோ நல்லா இருக்கு அது புளி குழம்பு பூண்டு குழம்பு அந்த மாரி வெக்கிற மாரி அப்படியா தேங்கா போட்டா அது வேற மா இந்த மாதிரி சு இனிப்பு இனிப்பு சுவையா இருக்குமா ஆமா மத்த புளிக்குழம்பு எல்லா வெக்கிற மாரி இருக்கு தேங்கா அரச்சுட்டு வெச்ச புளி குழம்பு மாரி தேங்கா கொஞ்சமா ஊத்திக்கலாமா இல்ல அதிகமாகு த்தலாமா அப்படி இல்ன்னா உங்களுக்கு தேங்கா நல்லா அரச்சிட்டு தேங்கா பால் மட்டு எடுத்து வெச்சிருங்க அப்படிதா இன்னிக்கு செஞ்சு பாக்கலான்று இருக் மதியொ இன்னைக்கு அதுதா சமைக்கலாமான்னு தோணுது கத்திரிக்காவ நல்லா எண்ணெய்ல வதக்கிட்டு நல்ல எண்ணெய்லயா இல்லைங்க கடல எண்ணெய்தா இருக் நாங்க புழங்கிட்டு்ருக்கோ அதனால கடல எண்ணெய்லயே செய்யலாமான்ட்டு இருக்க அ அதுவு நல்லா சுவையாதா இருக்கு ஆமா அதுவு வாசனையாதா இருக்கு நல்லா கத்திரிக்காய எண்ணெய்ல் வதக்கிட்டு அதுக்கப்புறோ அதுக்கு மசாலா கொத்தமல்லி மிளகாய் சீரகோ எல்லாந் தனியா எல்லா ரெடி பண்ணி வெச்சிட்டு அதுக்கப்புறம் வெ வெங்காயம் மட்டு போட்டு தாளிச்சு விட்டு வெங்காய தக்காளி மட்டு போட்டு தாளிச்சு விட்டு செஞ்சா நல்லா தானே இருக்கு
ஆ அது நல்லாதா இருக்கும் புளி தண்ணி ஊத்திட்டு மல்லித்தூள் அந்த மாதிரி நிறைய போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்
ம்னா இதுக்கு தனியா வேற ஏதாவது மசாலா போடணுமா இல்ல ஒரு சிலர் வந்து இதுக்கு நே தனியா அரைப்பாங்கள அதுதான் நான் கேட்டேன் ன் தனியா மல்லி ச சரி தனியா மல்லிங்க் சீரகம் மிளகுஹ் இதெல்லாம் போட்டு அரைச்சு அந்த மாதிரி நா பாத்தே அதனால அதுல பச்சரிசி போடுவாங்க லைட்டா அப்புடி இல்லாட்டீன்னா நீங்க தேங்கா அரைக்கம் போது அதுல பச்சரிசி மாவு கொஞ்ச போட்டுக்லா அப்புடியா பச்சரிசி மாவு போட்டா கொழம்பு வந்து கெட்டியா வர்துக் காக தானே கெட்டி கெடைக்கூ சேரி இன்னைக்கு செஞ்சு பாக்கறே எப்புடி இருக்குதுன்னு வீட்ல இருக்குறவங்க சொன்னாதா தெரியு ஆமா அந்த மாரி இப்ப வீட்ல வந்து காரசாரமா எதிர்பாப்பாங்க ஆனா நீங்க மொளகா தா நெறைய போட்ணு மரப்பொடி நல்லா காரமான மெளகாயா போட் ட்டா நல்லாருக்கு
ஆமா பொடியரச்சிங்னா பொடில காரொ ஜாஸ்தியா போடுங்க அப்டி இல்லாட்டி நீங்க கொழம்புல போடம் போது போட்டுக்லா
கெறோல்ல செ ரெடி பண்றோல்ல அத னால ஆ அதுல ஒரு ரெண்டு மெளகா சேத்தி போட்டு மெளகு சேத்தி போட்டாலே காரொ வரு ஆமா அந்த பவுடரு பாத்துட்டு நம்ப போட்டுக்லா ஆமா செலவுக்கேத்த மாரி நம்ம காரத்தையு மெளகாய சேத்தி போல்லாமா இல்ல கொறைக்லாமான் தெரியு கொழந்தைங்க சாப்ட்ருவாங்ளா கொழந்தைங்க காரொல்லா சாப் ட்ருவாங்க அவுங்களுக்கு சுவையாருந்தா போது காரன்னா ஒரு ச அவுங்களுக்கு சாப்பர்ற அளவுக்கு காரந்தா போது ஆ அளவுக்கு அதிகமா காரந்தா அவுங்ளு சாப்புட முடியாதுல்ல அவுங்க சாப்பறளவுக்கு தா காரொ இதுப்பாங்க இல்லன்னா காரொ இல்லென்னாலு அது நல்லாவே சாப்புடவே முடியாது கொஞ்ச துக்கு மேல சாப்ட்டாவே தெகட் ருன்ல
ஒரு சில கொழந்தங்க காரமே தொடத்
எ அம்மாங்க எங்க வீட்ல அன்னை க்கி சனிக்கெழம வந்து ஹோ வெளில போய் சாப்பல்லான்னு ஹோட்டலுக்கு போனாங்க செரி அங்க போய் சாப்ட்டா எல்லாத்துலயு இனிப்பாருக்குது எந்த கொழம்ப சாப்ட்டாலு இனிப் பாருகுது‌ காரொ கம்மியா ஆம்மா காரமே இல்லாம அது பாத்தீங்கன்னா ஆ ஆ காய்கறி பாத்தீங்கனாலே எல்லாமே போட்ருக்காங்க ஆனா எதுலெய்மே காரமே இல்ல எல்லாத்துலயு இனிப்புதா
உங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பல்லையா அத
ஆஹா பசங்க விருங்கிஸ் விரும்பி சாப்புல்ல பெருசா எங்குளுக்குமே புடிக்கல சாப்ட்டுட்டு வந்து வயிறு வலிக்குதே தவிர ஆனா காரமே இல்ல அதுல வேற எதாவது கலந்துருப்பாங்களா என்னன்னு தெரில
ஒரு சில கடையில்ல அந்த மாரிதா பண்ணாங்
பண்ணுவாங்க ஒரு சில கடைல காரொ அதிகமா இருக் தளவுக்கு ஒன்னு பெருசா எங்களுக்கு விருப்பொ இல்ல சாப்ட்டதுல ரொம்ப பெரிய கட தா புதுசா ஆரம்பிச்சிருக்காங்களேன்போய் சாப்புட போனோ இந்த டைமு புதுசாதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச் வச்சு ஒரு ஏ ஐ பத்து நாள் கூட இருக்காது நல்லா பயங்கர கூட்டமா இருக்குது கடையில ஆனா பாத்தீங்கன்னா சாப்ட்றாங்க ஒ எல்லாரு வீட்லயும் காரம் பெருசா சாப்ட மாட்டாங்க போலருக்கு ஆமா இப்ப காரம் கோ கம்மி பண்ணிட்டாங்கள எல்லா இடத்துலயு இப்போ புல்லா எல்லாமே வ வ காரா தான் நிக்கிது ஹம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பட்றாங்க என்ன வேணுமோ விருப்பப்படி சாப்பட்றாங்க நமக்கு அது புதுசா அதனால நாங்க புதுசா ஒ ர ரெண்டு கட தொறந்துருக்காங்க அது ரெண்டுலயுமே சாப்ட்டு பாத்துட்டோம் அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா எங்களுக்கு திருப்தியா இல்ல ஏன்டா சாப்பிட வந்தோம் அதுக்கு பேசாம நாம சமைச்சதே பரவலயான்ற அளவுக்கு இருக்கு நீங்க எங்கயாவது எப்பவாவது வெளில போய் சாப் சாப்டுவீங்களா இல்ல வீட்டு சாப்பாடு தானா
நாங்க எப்பயும் வீட்டு சாப்பாடுதான் சாப்புடுவோம் எப்பயாவது விரும்புனா சாப்புடுவோம் ஏன்னா பசங்க வந்துட்டு வெளிய சாப்ட விரும்ப மாட்டாங்க அவ்ளவா சாப்ட்டாலும் டிஃப் டிஃபன் அந்த மாரி ஐட்டம் தான் சாப்டுவாங்க தோச, இட்
அந்த மாரியெல்லாம் அதுனால வெளில போய் அசைவ உணவு இல்லாதனால நீங்க சாப் பறது இல்ல வெளில அதிகமா என் பசங்க அசைவ உணவுதான் விரும்புறாங்க இப்ப வெளில வாங்கி மீனு ஆ சுத்த த்தமாதான் இருக்கு அந்த அளவுக்கு நல்லாதான் செய்றாங்க ஆனா என்ன ஆமா பொடி சேக்கறாங்க கடையில வாங்குற மசாலாவதான் சேக்கறாங்க கலர் பொடியெல்லாம் சேக்கறாங்க ஆமா செவப்பு நிறம் வர்ரதுக்கு ஆரஞ் ஆரஞ்சுநெறம் வர்றதுக்காக வந்து கலர் பொடி தான் சேக்கறாங்க எப்பவாவது தான சாப்பட்றோமேனு சொல்லிட்டு நாமளும் அத விட்றோம் தெனம் தெனம் சாப்ட்டாங்கன்னா அது உடம்பு பாதிக்குந்தான் எப்பவாவது சாப்பட்றாங்க
ஆமா வீட்டுல சேரதும் நம்ம அந்த டேஸ்ட் வரதுல்லல்ல அதனால பிள்ளைங்க
ஆ கிராமத்துல இருந்தா நம்ம பெருசா அத வெளில போய் சாப்பிடமாட்டோம். இங்க டவுனுக்குள்ள இருக்கிறதனால புல்லா அவங்க நகரம்ன்ற நகரவாழ்க்கையே அது வேற மாரிதா இருக்கு. கடையில போறதுயெல்லாம் பாத் இ து வேணும்னு கேட்பாங்க போயிட்டா குழந்தைங்கனாவே ஆசைப்படுறதுதானே விரும்பிட்டே இருப்பாங்க எதுனாலும் கேட்டுட்டே இருப்பாங்க ஆமா எங்கயாது போலா ஏதாவது வாங்கிட்டு வாங்களே அப்டின்ற மாரிதா சொல்லிட்டே இருப்பாங்க ஏம் பொண்ணு அந்த அளவுக்கு கேக்க மாட்டா பைய வேணா கடைக்கு போனா நேத்து நா போயிட்டு வந்தே அதுக்கு கூட ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களான்னு தா கேக்குறா அது ஒரு தடவ பழக்கப்படுத்திட்டீங்னா அது நா திரும்பத் திரும்ப கேட்டுக்கிட் நா எதுவும் பெரு ட்டு வர மாட்டே அவங்க அப்பா வாங்கி தறத பாத்துட்டு அவே அதையவே கேட்டுட்டு இருக்கா அந்த பசிக்கிற டைம்ல நம்ம எதாது குடுத்துட்டோனா கேட்க மாட்டா அதுனால பசிக்கிற டைத்துல சாப்பாட தவிர எல்லாத்தையு சாப்புடுவாங்க ஆ அது தா கேட்குறா நைட்டு எட்டு மணி ஆச்சு எனக்கு சாப்பாடு வேண்டா வேறு ஏதாவது கொடுங்க ஸ்நாக்ஸா கொடுங்கனு கேட்குறா அது அந்த பழக்கத்த விட்டுட்டு நாம சின்ன வயசுலலா நம்மலா அப்டி சாப்பிடவே இல்ல அவுங்க இந்த வயசுல இருக்கிறவங்க மொத்தல நம்ம
கூட்டிட்டு போக மாட்டாங்க வெளில
அம்மா எங்கேயுமே நானுமே வெளில பெருசா போனதில்ல கல்யாணோ அந்த மாதிரி எதுக்குமே போ போனதில்ல இப்ப இருக்க கொழந்தைங்கதா எல்லா இதுக்கும் போறாங்களே எந்த விசேஷம் வார விடுமுறைக்கே வெளியே கூடிட்டுப்போ
போவேண்டிதா இருக்கு ரெண்டு நாள் லீவ்ல
ஒ ஒவ் ரெண்டு நாள் லு விடுமுறையிலேயே எங்கையாவது போனு வீட்ல இருக்க கூடாது வீட்ல இருந்த எ என்னால வீட்ல அந்த ரெண்டு நாள் சும் சும்மாவே இருக்க முடிலன்றாங்க
ஆமா அந்த மாரிதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க
நீங்க உங்க பசங்கள வெளில கூட் போவீங்களா
ஆ எ என்னோட பசங்கள நா பார்க் கூட்டிட்டு போவே அது இல்லாட்தினா மார்க்கெட் அந்த மாரி கூட்டிட்டு போவே காய்கறி வாங்கற்க அ அதுக்கு முக்காவாசி வரத இல்ல ஏன்னா ஆறு மணிக்கே அந்த மாரி போயிடுவோ அதனால அவுங்க தூங்கிட்டுதா இருப்பாங்க
அதனால வீட்ல விட்டுட்டு காலைல தா போயி காய்கறி எல்லா வாங்குவீங்களா இல்ல மாலைல ஆமா வாரத்துக் ஒரு நாள் மட்டோ நாங்க போய் காய்கறி வாங்கிட்டு வருவோ அ சந்தையில போய் வாங்குவீங்களா ஆமா பக்கத்துல சந்த இருக்கறனால அங்க போய் வாங்கிட்டு வரது அங்க கொஞ்சோ வாங்கிட்டு வந்தா ஒரு வார த்துக்கு நம்ம தங்கோ யூஸ் பண்ண ஒரு வாரோ தாங்குற அளவுக்கு காய்கறி இருந்தா அது சுகாதாரமானதா தா இருக்கோ ஆமா அது கொஞ்சோ நல்லா நேரடியா வரதனால நம்ம பாத்து வாங்கற்க்கும் நல்லா இருக்கோ ஆமா அதிகமா காய் கட போட்ருந்தாங்கன்னா போட்டி போட்டு டு வெலையு கொறைவா இருக்கூ அ இது சு சுகாதாரமாவோ இருக்கூ இது சந்தனால எல்லா எடத்துலயுமே ஒரே வெலையா தா இருக்கோ எல்லா சைடு போனாலு தக்காளி ஆ ஏன்னா வந்து குடுக்குறதெல்லா நல்லா தா இருக்கூ ஆமா அவங்க வந்ட்டு முன்னாடியே வந்ட்டு இந்த வெல இதுக்குதானு நிர்ணச்சிருவாங்க ட்டு போயிருவாங்க அது மா காலைல தா வந்து முன்னாடி நாள் தா பறிச்சு காலைல கொண்டு வந்து குடுத்துட்டு போயிருவாங்க சந்தைனா அவங்களே தா விக்றாங்க அவங்க தோட்டத்துலருந்து எடுத்து வந்து அந்த சந்தைல கடைய போட்டு விக்றாங்க அதெல்லா நல்லாருக்கு பாக்கவே தெரியுது நமக்கு இருக்கணு ஆனா பாத்தீங்கன்னா வெல அதிகமாக தா வெச்சி விக் கிறாங்க இப்ப எல்லாரு
ஆமா எல்லா எடத்துலயு அதிகமாதா இருக்கு அதுக்கேத்த மாரி நம்ப இப்ப சாப்ட ஆரம்பிச்சுட்டாங்க காய்கறிகள்ல எல்லாமே உள்ள எடுத்து சேக்க பசங்களுக்கு குடுக்க அப்டின்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க அதனால எல்லாரு சாப்பறது நல்லதா
ஆமா எல்லாரு எல்லாருமே இத நாம சின்ன வயசுல எல்லா நாம எதுவுமே சமச்சே தர்லையா அந்த மாதிரி இப் இப்பருக்கற கொழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துலதா வந்
நம்ம நமக்கு வந்து சாதம் போட்டாலே சாப்ட்டு
பொயிரு இப்ப இருக்க பசங்க சாதமே சாப்ட மாட்டேங்கிறாங்க நம்ப குடுக்க வேண்டியதா இருக்கு பின்னாடியே ஓடி ஓடி
அதுவு மாரி அந்த பாதாம் முந்திரி அந்த மாதிரி இதுவு சாப்ட்டதில்ல நாங்க கொஞ்சோ தா சாப்டுவோ
இவுங்ளுக்கு டே ரெகுலரா குடுத்துட்டு வந்தாலு அப்டிதாருக்கு ஆமா தெனமு குடுத்தாலு அவங்க அப்டி தா டாக்ட்டர்ட போனாலு அப்டிதா சொல்றாங்க மருத்துவரு அப்டிதா சொல்றாங்க ஸ்கூல்ல போனா ஆ ஆசிரியரு அதே மேரிதா சொல்லிட்ருக்காங்க தெனமு குடுங்க காய்கறி குடுங்க ஆ பாதாம் முந்திரி இந்த மாதிரி குடுத்து விடுங்க அப்டின்றாங்க லஞ்சு பாக்ஸ்ல தெனமு ஓம் மதிய சாப்பாடு அது தா வேணுன்றாங்க
ஆமா கரெட்டு தா
உங்க கூட பேசுனது ரொம்ப நன்றி மகிழ்ச்சியா இருக்கு மது இப்ப பேசுனது அடுத்த டைம் மீண்டு கால் பண்றே ஒங்ளுக்கு நன்றி